நா பேசுறது தெளிவா கேக்குதுங்களா
ஆ தெளிவா கேக்குது தோழி நல்லா இருக்
நல்லா இருக்கேங்க தோழி இப்ப வந்து நா எதுக்கு கூப்ட்டேன்னு வந்து பாத்தீங்கன்னா இப்ப சமீபத்துல நீங்க வந்து ஏதாவது ஒரு சினிமாக்கு போயிருப்பீங்க இல்லையா அதோட கதை வந்து பாத்தீங்கன்னா அதோட கதைய வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு உங்களோட வாழ்க்கை கதை மாதிரி இருக்கும் இல்லேன்னா வந்து ட்டு் நீங்க வந்துட்டு உங்களோட ரொம்ப உங்களுக்கு மனசுக்கு நெருக்கமான ஒரு கதையா இருக்கு நீங்க ஏற்கனவே கேள்விப்பட்ட கதையா இருக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒரு படங்கள் பத்தி சொல்ல முடியுமா தோழி உங்களை ஈர்த்த நல்ல ஒரு திரைப்படம் பத்தி
கண்டிப்பா ஆ அந்த மாதிரி பாக்க போனா வந்துட்டு எனக்கு எப்பயுமே ரொம்ப ஒரு மாரி ஜாலியா சிரிச்சுட்டு பாக்குற மாரி படங்கள் தா ரொம்ப பிடிக்கு அப்டி பாத்தீங்கன்னா வந்துட்டு இப்போ ரீசென்ட்டா எனக்கு பிடிச்ச படம்ன்னு சொல்ல போனா வந்துட்டு அந்த சசிகுமார் நடிச்ச படம் பேரு மறந்துட்டே நானு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா
சசிகுமார் நடிச்ச மயிலாடு படந்தா இப்ப ப சமீபத்துல வந்ததுங்க
இல்ல சசிகுமாரு அப்புற சிம்ரனு அந்த ஸ்ரீலங்காலிருந்
ஆமாங்க டூரிஸ்ட் ஃபேமிலி
படம் எனக்கு ரொம்ப புடிச்சது தோழி எனக் என்னால அது ஆ ரொம்ப ஆ டச்சிங்கா இருந்துச்சு ஒரு ஒரு சீனுமே வந்துட்டு ஒரு மாரி டிஃப்ரெண்ட்டா எடுத்திருந்தாங்க அது வந்துட்டு பாக்கவே ரொம்ப நாள் கழித்து ஒரு நல்ல படம் பாத்த மாரி ஒரு எனக்கு ஒரு மன திருப்தி இருந்தது அப்படின்னு சொல்லலாம் அந்த அதுவு அதுல நடிச்சிருந்த எல்லா ஒரு ந நடிகர்களுமே ரொம்ப ரொம்ப பொருத்தமா அந்த கேரக்டருக்கு நடிச்சிருந்திருப்பாங்க அதுவு வந்துட்டு அந்த சின்ன பைய வந்துட்டு நடிக்கிறதெல்லா பாக்கும்போது எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது அப்டின்னு சொல்லலா அதுலேயு வந்துட்டு எல்லா சேந்து வந்து ரொம்ப சந்தோஷமா வந்துட்டு வீட்லேயே வந்து டான்ஸ் ஆடுவாங்க அந்த ஒரு சீனுமு சரி அதுக்கப்பறமா அந்த காலனியில இருக்கும்போது அந்த து ஒரு பையனோட அம்மா வந்துட்டு ச் ஆ எறந்து போவாங்க யாரு இல்லாம அந்த மாதிரி அந்த சீன் அந்த மாதிரி அந்த படமே வந்துட்டு முழுமையா எனக்கு பிடிச்சிருந்தது அப்டின்னு சொல்லலாம் அது ரீசன் கடையாது அது ஒரு ஒரு வருடம் மேல ஆகுது அந்த படம் பாத்து இருந்தாலுமே எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது ஆ சமீப காலமா வந்துட்டு நெறைய படங்கள் போய்ட்டிருக்கு பட் ஆ துரந்தர் படம் அது வந்துட்டு எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது ஆனா வந்துட்டு இருந்தாலும் சண்டை காட்சிகள் எல்லாமே ரொம்ப அதிகமா இருந்தது அதனால வந்துட்டு ஒரு மாரி கஷ்டமா இருந் ல இது இது வந்துட்டு இதுக் இதுக்கு மேல பாக்கணுமா அப்புடின்ற மாரி இருந்தாலுமே வந்துட்டு அது மாட் ஆ ஒரு கதைக் களம் வந்துட்டு கொஞ்சோ நல்லா இருந்ததுனால அதுவும் எனக்கு பிடிச்சிருந்துது அப்புடின் சொல்லலாம் எனக் இப்பயும் வந்துட்டு ரொம்ப ஜாலியா கொஞ்ச என்ஜாய் பண்ற மாரி படங்கள் தா எனக்கு ஆ பிடித்தமான படங்கள் சொல்லா அப்புறம் காமெடி கலந்து கொஞ்சோம் இருந்தா வந்துட்டு நல்லாருக்கும் இப்ப படங்கள விட எனக்கு எப்டின்னா வந்துட்டு நறைய வெப் சீரீஸ் நாங்க பாக்க ஆரம்ச்சிருக்கோம் அதனால எனக் அதல்லா வந்துட்டு ரொம்ப இந்த குறுங் கதைகள் அப்புடின்னு சொல்வாங்கல்ல ஒரு நூறு எப்பிசோட் கிட்ட வரும் அது வந்துட்டு ஒரு இருவது நிம்ஷம் கிட்ட இப்போ வந்த்ட்டு இது இது ரொம்ப புடிச்சிருக்கு அப்புடின் சொன்னிங்கன்னா வந்து ரெசார்ட்ன்னு ஒரு சீரீஸ் போயிட்ருக்கு தோழி அத் து ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்து பிடிச்சிருக்கு வாரத்துக்கு ஒரு நாலு எப்பிசோட் வரும் அது புடிச்சிருக்கு அதுக்கப்புறம் வந்துட்டு எல் பி டபள்யூ னு சொல்லிட் போயிட்ருக்கு அதுவு ரொம்ப நல்லாருக்கு இந்த மாரி நெறைய சீரீஸ்தா கொஞ்ச அதிகமா வருது அதனால தியேட்டருக் போயி படம் பாக்கறது கொஞ்சம் கொறஞ்சு போச் சு அப்டின் கூட சொன்னா ஏனா ஆ தேட்டருக்கு போனன்னாவே இப்போ ம் ஒரு ஒர் தேட்ட ஒரு டிக்கெட் வெலையே வந்துட்டு ஒரு ஐநூறுபா கிட் ட வருது இல்லியா முன்னூறு நானூறூபா கிட்டயாவுது வருது அதில்லாம வந்துட்டு வீட்ல இருக்கிறவங்க எல்லாரும் போகும் போது அதுவே ரொம்ப அதிகமாயிடுது அதில்லாம அங்க போய் ஒரு பாப்க்கார்னோ எதோ ஒன்னு வாங்னோனா அந்த பாப்க்கார்ன் வெலையே ஒரு ஐநூறுபா ஆறுநூறுபா கிட்ட போட்ருக்காங்க அத பாத்த ஒன்னேவே நமக்கு ரொம்ப பயம் ஆயிடுது அதில்லாம எங் என்னோட பையனையு நாங்க கூப்ட்டு போறதுனால அவனுக் எதாது வாங்கி குடுத்தே ஆகணு எதுவு வாங்கி குடுக் க்லனா அவனுக்கு கோவ வந்துரு ஆ இதுக்கு வந்துட்டு முன்னாடில்லா கொஞ்ச சின்ன பையனாருந்தா இந்த மாரி சொல்லி நாங்க சமாளிச்சிடுவோ இங்க வேண்டா நம்ம எதுவு சாப்ட வேண்டா நம்ம மேல போயிட் டு ஒரு ஆ கேஃப்டேரியில போயிட்டு வாங் எது வேணுமோ நாங்க வாங்கி தரோ அப்டின் சொல்ட்டு நாங்க அவன வந்துட்டு கொஞ்ச சமாதான படுத்துவோ ஆனா இப்ப கொஞ்ச பெரிய பையன் ஆனதுக்கு அப்புற வந்துட்டு நாங்க சொன்னாலு கொஞ்ச கேக்குறது இல்ல அதனால என்ன பண்றோனா ஆ வேற வழி இல்லாம அந்த பாப்க்கார்ன வாங்க வேண்டிதாருக்கு அதுவே ஒரு ஐநூறுபா கிட்ட ஆயிடுது ஒரு ஒரு ஆளுக்கு டிக்கெட் வாங்குற வெலைக்கி அந்த மாதிரி ஆயிடுது அதனால வந்துட்டு இப்போ தேட்டர்க் போறதுக்கே கொஞ்சோ ரொம்ப யோசனையா ஆகி நாங்க அத வந்து அவாய்ட் பண்ணிட்டு வீட்லயே வந்துட்டு எப்டிலா படம் பாக்கறது அப்டின்ற மாரி யோசிக்குறோ ஆ அதா படம் அதில்லாம வந்துட்டு படம் வந்துச்சுன்னா நாங்க அந்த ஓ டி டி லயே பாக்கறதுதா இல்லனா வந்துட்டு வெப் சீரீஸ் வந்து ரெகுலரா பாத்துருவோ இப்ப வந்துட்டு ஒரு வெனஸ்டே வந்து ஒரு நாலு எபிசோட் வந்து வருது அப்பிடின்னா வந்து அன்னிக்கே வந்துட்டு நைட்டு மூணு பேரும் ஒக்காந்து ஒரு பத்து பதினோர் மணி வரைக்கு இருந்து எல்லா எப்பிசோடயு பாத்துட்டுதா தூங்கறா மாதிரி அந்த மாரி எல்ல எங்களுக்கு கொஞ்ச அடிக்க்ஷன் ஆயிடுச்சு ஏனா ஏன்னா ஆ ப் கொழந்தையோட பாக்குறதுக்கு வந்துட்டு கொஞ்ச நல்லாவு இருக் கு எதுவு மொ மொகம் சுழிக்கிற அளவுக்கு எதுவு இருக்கிறது கெடையாது அதனால அது வந்துட்டு பாத்தர்றோ தோழி அது வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப புடிச்சிருக் க்கு அப்டின்லா சொல்லலா ஒரு மாரி ரொம்ப ஜாலியா போகுது எந்த ஒரு ஆ கஷ்டமோ இல்லாம ஒர் மாரி இதுவு இல்லாம ஜாலியா போயிட்ருக்கு இப்ப ஒரு ரீசன்ட்டா ஒரு சிரீஸ் போயிட்ருக்கு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அப் டின் சொல்லிட்டு ஒன்னு போய்ட்ருக்கு அதுவு ரொம்ப நல்லாருக்கு முன்னாடிலா எப்டின்னா ஒரு தேர்ஸ்டே ஃப்ரைடே தா வந்துட்டு இந்த மாரி ஒரு சீரீஸ் ஒரு எபிசோட் மாரி போகு இப்ப பாத்திங்கனா என்னடான்னா கண்டினியுஸா வெட்னஸ் டே தேர்ஸ்டே ஃபிரைடே மூணு நாளுமே வந்துட்டு நால் நாலு பிசோடு வர மாதிரி இப்போ ஆ புதுசா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சோ அது வேற வந்து ம்ச் செரியாருக்கு அப்டின் சொல்லலா வெனஸ்டே ஆனா வந்துட்டு அந்த நாள் எப்பிசோடு தேர்ஸ்டே ஆனா அந்த நாள் எப்பிசோடு அப்புறோ ஃப்ரைடேவு அப்டின்ற மாதிரி ஆ அதனால வந்துட்டு அதுக்கே எங்ளுக்கு நேரம் செலவிட்றதுக் கு ரொம்ப செரியா போச்சு அப்டின் சொல்ட்டு சொல்லலா அதனால என்னடானா நாங்க வீக்கெண்டானா ஒரு பட பாக்கலா அப்டின்ற மாரி ஒரு மைண்ட் செட் ஆய்டுச்சு அதுல்லாம வந்துட்டு ஒரு சீரியல் வேற ஒரு ஆ தினமும் பாப்போமா அது வேற நாங்க மத்யானோ சாப்ட போது என்னோட கணவரு நானு டிவில பாத்துருவோ அந்த சீரியல் மட்டோ அதனால இப்ப என்னாச்சுனா எதாருந்தாலுமே ஓட்டிட்டிலே எல்லாத்தியுமே நாங்க பாத்து முடிச்சிட்றோ டிவின் சொல்லிட்டு ஒன்னு ம்ச் டிவினா அந்த கேபுள் கனெக்க்ஷன்ல நாங்க எதுமே பாக்குறதுல அதனா இந்த கேபிள் கனெக்க்ஷ்னே கட் பண்ணிட் என்ன பண்ணிட்டோனா வெறு ஓட்டிட்டியே போது எதா ருந்தாலு நம்ம அந்த சமூக வலைத்தளங்கல்ல பாக் கறதே வந்துட்டு நமக்கு ஆ நேரம் செரியாருக்கு அத பாத்துட்டு அதுக்கு நாங் எனா ஈவினிங்க்கு ஒரு நைட்டுக்கு மேல தா கொஞ்ச டிவி பாக்குறதே அந்த டைம்க்கு அத மட்டு பாத்தா போது அப்டின் சொல்லிட்டு நாங்க என்ன பண்ணோ அந்த கேபுள் கனெக்க்ஷ்னே வந்து டு வேண்டான் சொல்லிட்டு கட் பண்ணிட்டோ தோழி அதனால இப்ப எல்லாமே வந்துட்டு வெப்சீரீஸ்ன்றத்னால இப்டியே வந்துட்டு போயிட்ருக்கு தேவயில்லாத அது ஒரு செலவேதுக்கு அப்டின்ற மாரி நாங்க யோசிச்சு இது பண்ணிட்டோ தோழி ஆ நீங்க சொல்லுங்க தோழி நீங்க என்ன படோ பாத்தீங்க
ஆ பரவால்லயே தோழி உங்களுக்கு டிவி பா றக்கு இவ்ளோ நேரோ கெடைக்கிதா அப்டிங்கிறதே எனக்காச்சியமாருக்கு மொதல விஷ்யோ ஏனா வந்து பாத்து த்திங்கனா நானுமே என் கணவரும் எனக்கு திருமணத்துக்கு முன்னாடி வந்து பாத்திங்கனா எனக்கு வீட்டு வேலையும் செரி என்னோட பர்ஸ்னல் ஒர்க் ம் சேரி அது போக டிவி வந்து பாப்போ ஒரு படமாது ஃபுல்லா ஒக்காந்து பாத்துருவே ஆனா திருமணத்துக்கு பின்பு வந்து பாத்தீங்கன்னா திருமணத்துக்கு முன்னாடி வந்து ஒரு நாள் இரவு வந்து வாரத்துல என்னிக்காவது ஒரு நாள் இரவு வந்து மிட் நைட் ஷோ வந்து ஒக்காந்து பாப்போ நானு ஏன் அம்மாவு ங்கட்ட ஒரு படொ போட்டு ஒக்காந்து பாப்போ பழய படங்கள எங்கம்மா விரும்பி பாப்பாங்க பழய படங்கள்னா இந்த ராமராஜ் படங்கள் அந்த மாதிரி படங்கள் கமலஹாசன் ரஜினிகாந்த் அந்த மாதிரி படங்கள் வந்து பாப்பாங்க இளையராஜா பாடல்கள் வந்து எழுதிருந்தாங்க அப்டின்னா விரும்பி பாப்பாங்க அதுவு திருமணம்த்துக்கு அப்ற வந்து பாத்திங்கன்னா டை டிவி பாக்குறத் தே வந்து ரொம்ப ராரூங்குற மாதிரி ஆய்டிச்சு அதுவுமே வந்துட்டு சாப்படம்போது சேரி ஒரு பத் த்து நிமிஷோ உக்காந்து பாக்லா அப்டினா நா டிவிய பாத்தனா சாப்ட மாட்டே சொல்லிட்டு இவுரு என்ன நா சாப்டம்போதுலா ஏய் இங்க பாத்து சாப்டு இங்க பாத் சாப்டு அப்டிம்பாரு சோ அனால அந்த டீவீ பாக்ற பழக்கோ மே வந்துட்டு எனக்கு போயிருச்சுன்னு சொல்லலா என்னதா வந்துட்டு நாங்க கரெக்டா ரீசார்ஜ் போட்டாலு செரி அது நெட்டுக்கு மட்டு தான் அது வந்து யூஸ் ஃபுல்லாகுதே தவர அந்த ஓட்டீட்டீ அதலா பாக்குறதே இல்ல நீங்க சொன்ன அந்த எல் எம் டபிள்யூ சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் அண்டு சிஸ்டர்ஸு அதெல்லாமே போன வாரமே நா வந்துட்டு இது பண்ணி பாத் ரெசார்ட் ரெசார்ட் வந்து பாத்திங்னா மொதல்ல வெப்சீரிஸ் வரைக்கு பாத்த அந்த பையனுக்கு வேலை கெடச்சுரு ரெசார்ட்ல ரெசார்ட்ல போய் அவ சமைக்கிற இதுல ஏதோ நோன்டிட்டு இருப்பா அது வரைக்குமே வந்து நா பா த்த அதுக்கப்புற வந்து பாத்திங்கனா அது கொஞ்சோ சொதப்பலா போறமாரி இருந்துது அதுக்கப்
அதுக்கப்பறம் நெறையா எபிசோட்ஸ் வந்துட்ச்சு தோழி ரொம்ப நல்லாருக் கு நீங்க கண்டிப்பா அத வந்து தொடரலா நா ன்னு நான் ன் நா வந்து உங்களுக்கு பரிந்துரைக்கிறே
அப்டிங்களா நா கண்டிப்பா வந்து பாக்குறேங்க தோழி அதுக்கப்புறோ வந்து பாத்தீங்கன்னா அ எங்க அத்த மாமா வீட்டுல வந்து நாங்க வந்து ஒரு தனி ஒரு வீடு மாரி இருக்கு அதுலதா இருக்கோ ஆனா சொந்த வீடுதா இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம டி வி அந்த மாரி எது கெடையாது காலைல எந்திரிப்பே பம்பர மாரி எனக்கு வேலை செய்யறக்கே செரியா இருக்கு சோ ஏன வந்து இந்த வயசு தா சம்பாரிக்கிற வயசு இத நம்மா விட்டுட்டோ அப்டினா வந்துடு நம்ப ப்ரியா இருக்கு போதோ இல்ல வந்து அடுத்தொரு கமிட்மெண்ட்ல இருக்கும்போதோ நம் வந்து சம்பாரிக்கணு நென ச்சா முடியாது அதனால வந்து பாத்தீங்னா சம்பாரிப்போம் போர் அடிச்சா ரெண்டு பேர் ஊர் சுத்த போவோ அதையு மீறி வந்தி த அந்தளவு பட்ஜெட் இருந்த அப்டிங்கு போது படத்துக் கிளம்பி போயிருவோ இந்த மாதிரிதே வாழ்க போயிட்டு இருக்கு இருந்தாலு வந்து இது ஒரு கொஞ்ச காலத்துக்கு தானே நாங்க ரெண்டு பேர்த்துக்கு நல்லா தெரியு சேரி நம்ம கொஞ்ச காலத்துக்கு வந்துட்டு ஒரு ம் கமிட்மண்ட் இல்லாம தான்க்கு அவருக்கொரு பேஸ் எனக்கு ஒரு ஸ்பேஸ் அந்த மாதிரிதா நாங்க இப்போ வாழ்ந்துட்டுருக்கோ சோ எனக்காக அவரும் என்ன எதையும் மாத்திக்க வேண்டா அவருக்காக நா எதையு வந்து மாத்திக்க மாட்டே அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒண்ணு சம்பாரிக்குணு அப்படிங்கிற மாதிரிதா ஓடிட்டு இருக்கோ இப்போ இந்த மாரி என்டர்டெய்மெண்ட் அப்டிங்கிறதுக்கு வந்து கொஞ்சோ பேச்சு வந்து இல்ல அந்த மாரிதா இருக் கு மாசத்துக்கு ஒரு வாட் சிரிச்சிட்டு அதுக்கப்றோ பட நல்லாருந்துசுல அப்படின் பேசிட்டு பேசிட்டு வரதுக்கு தா நாங்க வந்து லாய்க்கி அந்த மாரி ஒரு இது அதுக்கப்புறம் அடுத்து வழக்கம் போல ஒரு ஞாயிற்று கிழமை கூட எங்களுக்கு விடுமுறை இல்லாமதா ஓடிக்கிட்டுருக்கோ சோ அந்த மாரி பா வந்து பாத்தீங்கனா நடுவுல விசேஷங்கள் வர்றதாகட்டு இல்ல துணிமணி இல்ல விருந்து சாப்டுறது விருந்து சாப்பாட்றதே வந்து பாத்தீங்கனா எங்களுக்கு சில வீட்டுகளு எல்லாம் போக முடியல அந்த அளவுக்கு ஒரு பிசிச பிஸியானா ஒரு ஷேடுல்லுனே சொல்லலா சோ பாக்கலா தோழி எனக்கு வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பா நீங்க சொன்ன படங்கலெல்லாமே நா முயற்சி செஞ்சு பாக்கறன் செரிங்களா
கண்டிப்பா நீங்க அதுதா நா சொல்றேன் இந்த மாரி வெப்சீரிஸ் உங்களுக்கு படம் பாக்க நேரம் இல்லன்னா கூட இந்த மாரி ஒரு உங்களுக்கு ரொம்ப ஒட மெயினா நீங்க ரொம்ப பிளான் பண்ணி நீங்க ஒரு ஒரு வேலையு‌ செய்யறது எனக்கு சொல் நீங்க சொல்றதுலே புரியுது அப்படி இருக்கும் போது நீங்க ரொம்பவு வந்துட் டு வேலை வேலைன் இரு போது மைன்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆய்டும்ல்லயா அத வந்துட்டு நீங்க கொஞ்ச குறைக்கறதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நேரம் கெடைக்கும் போத ஒ ஒரு எப்பிசோடோ ரெண்டு எப்பிசோடோ அந்த மாதிரி பாத்துடே வந்தீங்கன்னா கொஞ்சம் மைண்டு ரிலாக்ஸ் ஆகும் நீங்க வந்துட்டு ரொம்பயும் வேலை வேலைன்னு சொல்லி ட்டு ரொம்பவு கஷ்டப்படுறது கேக்றதுகே எனக்கு கொஞ்ச கஷ்டமா இருக்கு இதுதான் கரெக்டான ஒரு ஏஜ் நீங்க ரொம்ப வேலயு செய்லாம் பட் இருந்தாலு வந்துட்டு கொஞ்சம் அம் அ ஓட நம்ம உடம்புக்கும் மனசுக்கு கொஞ்ச ரெஸ்ட் கொடுக்கனுல்லையா அந்த மாதிரியும் வந்து நீங்க பாத்துக்கோங்க தோழி ஆம் உங்க கூட பேஸ்னதுல மிக்க மகிழ்ச்சி தோழி இன்னொரு வாய்ப்பு கிடச்சா கண்டிப்பா பேஸ்லாம் ரொம்ப நன்றி
நன்றிங்க தோழி நன்றி